ம்
ஹலோ நல்லா இருக்கீங்ளா வாய்ஸ் கேக்ல
இப்ப கேக்குதா ஆ எப்டி இருக்கீங்க சிஸ்டர்
அ ஆ நா நல்லா இருக்கே சிஸ் நீங்க எப்டி இருக்கீங்க லைஃப் லா எப்டி போது
லைஃப்பு ஒரு மாரி போது சிஸ்டர் அது அப்டி அ ரொம்ப பெருசா சொல்ற அளவுக் எதுவுமே இல்ல ஓகே நார்மலா அப்டியே போய்ட்டு இருக்குது அத போறத அப்டியே போட்டுன்னு வுட்டாச்சு அந்த மாரி ம் உங்களுக்கு எப்டி
ம் நமக்கு போரதா எப்பொவு போல
ஆஸ்யூஸ்வல் ம் ஒரே வேல காலேல்ல எச்சு சமெக்கணு மத்யானோ சமயலு நைட்டு சமக்கெணு ஆமா
இன்மேதா போய்கிட் இருக்கு
ஆமா அதேதா நெக்ஸ்டு தா என்ன சம க்கெலா அத நனச்சு நனச்சே கொஞ்சோ பெரிய ஒரு இதா இரு நல்ல லைஃப்பு அது பாட்டுக்கு போவட்டுன்னு வுட்டாச்சு ம்
சேர் சேரி பிஃபோர் மேரேஜு வர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா
இல்ல சிஸ்டர் ம் எனக்காது படிச்சிட்டு இருக்கம்பளே மேரேஜ் ஆய்ருச்சு ம் ஆமா ம் ம்
நா கொஞ்சோ ஒர்க் பண்ணிட்டு தா இருந்த அப்பறோ நானு ஆ ஆஃப்டர் மேரேஜ் வர்க் பண்ல ஆனா ட்ரை பண்ணிட்டு தா இருக்கே எங்கயு ஒன்னு செட் டாவுல ஒன்னு தூரமா இருக்கு போய்ட்டு வரதுக்கஷ்
ஆமா உங்களுக்கு அங்க இருந்து போறது கொஞ்சோ கஷ்டமா இருக்கற மாரி இருக்கு ம்
ஆ அத்னால கொஞ்சோ இதா இருக்கு நம்ம ஊர்னா தெரியு எல்லா ப்ளேஸூ இங்க வந்து அவ்ளொவா தெர் நா இங்க வெள்ல அவ்ளொவோ போனதில்ல ஹஸ்பண்ட் கூட போய்ட்டே வந்துருவ அத்னால வெள்ல அவ்
ஷிரா வந்து இந்த ப்ளேஸுக்கு நீங்க
அய்ய நாங்க முன்னாடி வேற ஒரு ப்ளேஸ்ல இருந்தோ அப்பறொ வீடு கட்டிட்டு வந்தோ இங்க
ஓகே ஓகே ஓகே ஆ அப்ப இங்க இருந்து நிம்க உங்களுக்கு மாறவு முடியாது உங்களுக்கு அப்போ மெய்ன் ஆட்டு தானே அங்கதானே ஆமா அப்ப நீங்க அந்த சரௌண்டிங்ஸ் ல்ல பாத்தாதா உங்களுக்கு ஈஸியா இருக்கு ம்
ஆமா ஆமா ஆமா ம்
அப்றம் வேற என்ன சிஸ்டர்
ஒன்னு செட் ஆகல பாப்போ போண்ருக்கே நானு ஏ வீட்ல அ டியூசன் எடு தையல் கத்துக்கோ அப்பிடி இப்பிடின்னு எதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க
அ எ எல்லாருமே எல்லாருமே தையல் கத்துக்கிட்டா யாரு யார்ட்ட கொண்டு தையல் தெக்க குடுப்பாங்கன்னு தா எனக்கு டவுட்டு இப்ப எல்லாருமே தையல் படிக்கிறாங்க அதுதா ஒரு கொஞ்ச நாள் பாத்துப்பாங்க ஆமா இப்போ படிக்காததது எதுவுமே இல்லே எல்லாருமே எல்லாருமே எல்லா எல்லாருக்குமே எல்லாமே தெரியு அந்த மாரி இன்னி ஒரு காலம் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனு வந்து எதாவ்து தெரியாட்டாதா அதிசயோ நம்ம ஜென்ரேஷன விட அடுத்த இனி வர ஜெனரேஷனுக்கு வந்து கண்டி எல்லா எல்லாமே தெரிஞ்சிருக்கணோ இங்க அந்த மாரி இருக்குது என்ன எதாருந்தாலு படி ச்சிருங்க படிச்சிரு படிச்சிரு படிச்சிரு படிச்சிரு புள்ளைகளுக்கு ரொம்போ பிரஷரா அதனால இருக்கு
ஆமா ஆமா ஆமா ஆமா ஒரு வீடியோ புக் போய் அங்க சோசியல் ஆப்ல ஒரு வீடியோ பாத்தா ஒன்னு கத்துக்கலா போலயே
ஆமா அந்த மாரிக்கு ஒரு ஜோப் கத்துக்கல்லா போல இருக்கு அந்த மா அதனால என்னன்னன்னா எல்லாருக்குமே அந்த இதுல சல்சி யாரோ ஒரு ஆள் ரெண்டு ஆள் ரெண்டாளுக்கு தா அது ரொம்ப சக்சஸ் ஆவுது படிக்கறது எடுக்கறது எந்த ஒரு ஆமா
உம்
அது வந்து அதனாலயே அது வந்து நெறைய ஸ்ட்ரெஸ் உண்டாக்குது எல்லாருக்
ஆமா ஆமா எல்லாருமே கத்துக்கிட்டா அரையு கொறையு செல பேரு கத்துக்கறாங்க ஒரு சில நீங்க சொன்ன மாரி ஒரு சிலருக்கு தா பர்ஃபெக்டா வருது செல பேரு அரையு கொறையுமா கத்துக்கிட்டு அதோட உ ட்று ஒன்னு தப்பாங்க ரெண்டு தப் பாங்க அதோட உட்ருவாங்க செல பேரு அதையே புடிச்சிட்டு சக் ஃபீஸ் ஃபுல்லா போயிர்றாங்க அதுலயே ம்
இன்ட்ரஸ்ட்டா எடுத்து அந்த ஒரே ஒரு இதுல ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனாதா நமக்கு அந்த இதுல கரியர் வந்து கரெக்டா செட் ஆக முடியு அதுவு நமக்கு சொல்ல முடியாது ரொம்ப அது கன்ஃபார்மா சொல்ல முடியாது ஆனாலு சொல்ற நமக்கு புடிச்சு செய்ற விஷ் விஷயத்துல தா நம்மோ அத ஒழுங்கா செய்வோ
ஆமா
எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு எல்லாத்துலயுமே இதாக்கிட்டு நம்மளால ஒ ண்ணுமே எதுலயுமே பர்ஃபெக்ட் எனக்கு அதுல எனக்கு ஒரு ஃபேமிலல தெரிஞ்ச ஒரு பொண்ணுதா எல்லா இது எல்லா இதையுமே படிச்சு ஸ்விம்மிங் கராத்தே அப்புறோ கேலிகிராஃபி அ என்ன எல்லாமோ உண்டோ என்ன டி எல்லா உண்டோ அது எல்லாமே ஒவ்வோரு கிளாஸ் இப்ப ஸ்டடிஸ்ல கூட வந்து ஸ்ட்ரைட்டா போகாம ஒன்னு ஒன்னு ஒன்னு ஒன்னு நா போய் போய் போய் கடைசியில இப்ப எந்த ஜாப்ல போணோனு தெரியல அதா எல்லாரு கேப்பாங்க இவ்ளோ படிச்சிரு க்கா எல்லா இது பண்ணிருக்க எதுல போறதுன்னு தெரியலையா அது அப்புடிதான் நறைய படிச் சா அந்த அது எனக்கு மட்டுந்தா எனக்கு அந்த கஷ்டோ தெரியு சொல்லுவா எனக்கு அந்த இதுதா ஞாபகோ வருது ஆமா ரொம்ப ஈஸி இப்போ வந்து வீடியோஸ் வந்து அவ்வளோ தூரோ ப ஒரு குக்கிங் வீடியோஸே பாருங்களே அ நமக்கு அத பாத்தாவோ இவ்வளோ ஈஸியா இருக்குதே அந்த மாதிரிதானே தோணோ அப்ப நம்ம அத பேயி நின்னு செய்யும்பதா அது தெரிய அதுல எவ்வளவு ப்ராசஸ் இருக்குதுன்னு ஆனா வந்து குக்கிங் ஆனா அதுக்கு காட்றது எப்டி நம்மளுக்கு இருக்குது எவ்ளோ சிம்பிளான டிஷ்ஷு அந்த மாதிரிதா நம்ம அவங்க அந்த வீடியோல அந்த மாதிரி காட்டுறாங்க அது நமக்கு பாக்குற நம்ம நமக்கே அந்த மைண்ட்ல அது தோணிரோ ஆனா அது நின்னு செய்யும்போ ரொம்ப நமக்கு அதுக்கப்புறோ தா அது ஒரு ஃபீல் ஆவோ
ம் அது அதா பா அது பாக்குற ஈஸியா இருக்கனால நமக்கே மைண்டு பேசாம இது பண்ணுவோமா அப்டீன்னு தோணோ கொஞ்ச நாள் பாத்தா நம்ம சோசியல் ஆப்ல தா எதாவது ஒண்ணு பாத்தோம்னா அது ரிலேட்டடாவே வருமா நம்ம
வருமா அந் அது என்ன நம்ம நெனைக்கிறோமோ அது அது வந்து வந்துருது
இப்ப ரொம்ப அநியாயம் முன்னாடி எல்லா வந்து நம்ம எதாவது பேசுவோ அத பத்தி வரு இப்ப மைண்ட்ல நெனை
மண்லனாலு நீ மனசு நினைச்ச நீ கவலைப்படுதுயா நீ கவலைபடுதியா நா உனக்கு நா உனக்கு போட்டு தரே அத மாறியே போட்டு தரேன்
அது எப்படிதான் தெரியல பண்ற மாதிரி இருக்கு நம்ம மைண்ட அது எந்த அளவுக்கு சாத்தியன் தெர்ல முன்னாடி பேசுனா அந்த வார்த்தைய வெச்சு எதோ
வச்சு ப பண்றாங்கன் இருக்கு ம்
அதா நம்ம சாடா இருந்தோம்னா அதுக்கு ரிலேட்டா வருது வீடியோ சந்தோஷமா இருந்தா அதுக்கு ரிலேட்டரா வீடியோ வருது
என்ன நம்ம நினைக்கிறோமோ எதோ ஒரு பொருள் வாங்கணு நெனை ச்சாலு ரிலேட்டா உடனே வந்துரும் பாத்துருக்கீங்களா
அன்னைக்கு தா ப்பா நா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டுந்தே நம்ம எதுமே இந்த கோயில் போவோமா அப்படின்னு சொல்லி ட்டு பேசிட்டு வைக்கிறே வச்சுட்டு ஒரு ஆப்க்குள்ள போறே சோசியல் ஆப்க்குள்ள போறே கரெக்டா அந்த ஊர்ல வந்து அந்த கோயில சும்மா ரெண்டு மூணு வெளியூர் ஆளுங்கல்லா வந்துட்டு எதோ முன்ன பின்ன கூட்டத்துல முந்திகிட்டு போனதுல சண்டை பாத்தா முடிய புடிச்சு அடிச்சுக்குறாங்க நா உடனே என் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்றே பேசிட்டு வைக்கிறே அந்த ஊரு அது
நா அந்த நியூஸ் வந்து அது நியூஸ்ல நா பா்த்தே நினைக்கே நீங்க இப்ப சொன்னீங்கல்ல முடிய பிடிச்சிட்டு சண்டை பிடிச்சது
ஆமா ரொம்ப போட்டு அடிச்சிக்கிட்டாங்க எனக்கு என்ன இப்ப இந்த நாள் சொல்றே என் ஃப்ரெண்டு கிட்ட இப்ப பேசிட்டு வைக்கிறோ இது மாதிரி ரிலேட்ரா வருது அப்படின்னா அந்த அளவுக்கு செல்லலா உண்மைய சொல்ல போனா இதெல்லா எந்த அளவுக்கு சேஃப் என்னானே எனக்கு தெரியல பயமாதா இருக்கு ஃபியூச்சர்ல எல்லா வந்து எப்டி இருக்குனு சொல்ல முடியாது
சொல்லவே முடியாது எப்டி இருக்கும்ன்னே சொல்ல முடியாது ம்
ம் ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்குல
ரொம்ப அட்வான்ஸ்ஸா போயிட்டு இருக்கு நம்மளால அது க்கு ஏத்த மாரி நம்மளு அந்த ஃபாஸ்ட்டா போகணு அந்த ஒரு இது வேற இருக்குது
நம்ம ரோபோட்டிக்ஸ் அந்த அளவுக்கு நம்மள கொண்டுட்டு போற ரோபட் வந்து எதுக்கு கொண்டுட்டு வந்தாங்கன்னா மனுஷங்களள செய்யறத அது செய்யணுனு கொண்டுட்டு வந்தாங்க இப்ப ரோபர்ட் என்னா நினைக்குதா அந்த அளவுக்கு நம்ம செய்ற அளவுக்கு மைண்ட மா த்திட்டு வராங்க அந்த அளவுக்கு ஸ்பீட் அப் பண்ணிட்டு வராங்க
ஆமா
மனுஷனுக்கு உதவி பண்றதுக்கு தா அதை கொண்டு வந்தாங்க இது நம்ம வேலை எல்லாத்
வேலைக்கு எடுத்துட்டு போல இருக்க ஆமா அதனால ஒண்ணுமே குடுக்காது போல இருக்கு அந்த மாரிதா இருக்கு இப்ப சிட்டுவேஷன் ஆமா
அப்படிதா போயிட்டு கெடக்கு
ம் வேற என்ன
ஆம்
சொல்லிட்டே
நா அதா நேத்தியு ஒரு ஃப்ரெண்டுகிட்ட எதார்த்தமா பேசுறே என் ஆரி ஒர்க் போயிட்டு இருக்கேன்னா என்ன அப்படி சொல்ற உனக்கு தையலே தெரியாதே இதா ஆரி ஒர்க்கு தானே நா ஜாக்கெட்ல போட்டுக்கிறே அப்படிங்கறா என்னடி திடீர் தீடிர்ன்னு நீ இன்னெருத்தி கேட்குற நா மெகந்தி கிளாஸ்க்கு போயிட்டுக்கே அப்டிங்கராலுங்க
மெஹந்தி கிளாஸ் ஓ ஆ எல்லாருமே அப்டிதா எனக் பிரண்ட்ஸ் எல்லாருமே இப்போ பதச்சுன்னா படிக்கமோ வேற அ மாரி ஒரு இதுல ஸ்போர்ட்ஸ் அந்த மாரி இருந்தாங்க கூட இப்ப எல்லாருமே தையல் எல்லாருக்குமே இப்ப தையல் படிக்க போயிட்டாங்க ஒரு
ஆ அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா அடுத் த பீசனஸ் இந்த சேரீ ப்ரீ பிளீட்டிங் அது பாத்தீங்களா
அது எப்டி இவ்ளோ பாஸ்ட்டா இருந்த அது வீட் ல எல்லாருமே பண்றது தானே எனக்கு அது ஒரு ஆச்சரியோ
ஈசியா அயன் பண்றாங்க நம்ம பண்ணா மடிக்கவே முடியமாட்டேங்குது பிரெண்ட் பண்ண பிரெண்ட் பண்ணி அவுங்க ஹோல் பண்ற மாதிரல்லா போனா புடவைய கசகியா போடுவாங்க கடைசியா அது பாத்தீங்கன்னா த்ரி பிவ்ட்டி வைவ் ஹன்டர்ட் வரைக்கு சில பேர் அதுவே கல்யாண புடவன்னா ஆயிரூபா ஆயிரத்தி அது அந்த ஊர் ஊர பொறுத் து அந்தந்த சிட்டி எந்த ரேஞ்ச்ல ஹையா இருக்கோ அந்தந்த ஊருக்கு ஏத்த மாதிரி ஆமா நா ஒரு நா எங்க ஊர்ல பண்ண போது எறநூறு ரூவாய்க்கு என்னமோ பண்ணே சென்னை
நீங்க அது பண்ணி பாத்தீங்களா அந்த பிசினஸ் அ
நா வந்து இப்ப கால்ல பங்க்ஷன்னா கால்ல பங்க்ஷன்னா நைட்டு சும்மா அந்த சென்டர் பிளிட்டு இது மட்டு எடுத்து அப்டியே ஒரு சேர போட்டு அப்டியே கசங்காம நீட்டா போட்டு வச்சிருவே
ஓகே ஓகே ஆ
இல்ல கசங்கிடுது நம்மளால அவுங்க ஃபோல் பண்ற மாரி நம்ம ஃபோ பண்ணா கண்ணா
அது எனக்கு ஆக்சுவால தெரியாது எனக்கு சாரியோட ஒரு இது கெட்டுறது எடுக்கது ஒண்ணுமே பெருசா தெரியாது நானே எப்டியாச்சு கஷ்டப்பட்டு நா உடுத்துப்பே அவ்ளோதா
அப் எனக்கு வராதா அதுனால நா இத முத நாள் கொஞ்சோ டிரை பண்ணவே இல்ல இங்க ரொம்ப டென் ஆக்கி விட்டுங்க
ம் எனக்கு வந்து அந்த இது கரெக்டா தெரியல அந்த ஒரு அது
சில பேரு சூப்பரா ஃபிட்டா கட்டுறீங்க அ
சூப்பரா கெட்டுவாங்க எனக்கு அது ரொம்ப ஆசையா இருக்கு ஆனா அந்த அளவுக்கு சரி கட்டுறதுக்கு எனக்கு தெரியாது நா அதுல சரி பக்கம் எங்க வீட்டுல அவ்ளவு போஸ் பண்ண மாட்டாங்க சரீ கெட்
சேரி ஆ ஆ ஆ ஆ அதுனா கொஞ்ச ஃபேட்டா இருந்த அப்பயே ஃபேட்டா இருக்கிறவங்களா நல்லா கட்டுறாங்க எனக்கு வரவே வராது ரொம்ப கஷ்டப்பட்டு சில நேரத்துல தூக்கி போட்டுட்டு சுடிதாருக்கு போயிருவே நானு போ வேண்டவே வேண்டான் எல்லா போயிருக்கே நானு அழு
ஆமா சில டைம்ல அது ஒரு மாரி கெட்ட வராட்டா ரொம்ப கஷ் டமாயிருல்ல
ஆமா அது நம்ம பிவோர் மேரேஜ் ரொம்பவே கட்டல எங்க போனாலு டாப்பு சுடி அப்டியே போயிட்டு போயிட்டு
சுடி சுடி சுடின் போட்டு
அது கம்ஃபர்ட்டபிளா ஆயிடுச்சா நம்பளுக்கு அதுனால இத போட்டா ஃபிட்டா இருக்குற மாரி இருக்கு ஏதோ ஃபிட்டா இருக்க மாரி இருக்கு டைட்டா இருக்குற மாரி இருக்கு ஏதோ ஒரு மாரி
ஆமா எனக்கு அந்த சாரியெல்லா கெட்டியாச்சுன்னா நா வந்து அப்டியே பொம்ம போல நா இருந்து வே எனக்கு அது எனக்கு வேற இது எது என்ன செய் சொல்லிற கூடாது
உக்காரா வச்சுட்டாங்கன்னா எனக்கு ஒன்னும் பிரச்சன இல்ல எங்கயாது அலையற மாரி இங்கே போ அங்க போனா முடிஞ்
முடிஞ்சிருச்சு ஆம்மா ஓகே சிஸ்டர் நா வந்து சமைக்க போ ஆம்மா
ஆ ஓகே சிஸ்டர் நானும் பாக்கறே ஆ ஓகே பைய் பைய் ஆ ம்